ஹலோ ஆ ஆ கேக்குது என்னா பண்றீங்க
நானா தூக்க வருதுங்க செம்மயா தூங்கணு ஃபர்ஸ் டு டயார்டா இருக்கு ரொம்ப
மத்ய ஆய்ருச்சு
ஆமாங்க எழுந்த காலைலயே சீக்கரமா எழுந்துட்ட என்னா தெர்ல ஒரு எட்டு மணிக்லா எழுந்துட்டேன்ங்க தூக்கமே வர மாட்டுது
ஓ அப்டியா ஏ நைட் லேட்டா தூங்னீங்ளா
ம்ஹூ ம் இல்ல ஒரு ஒன்றக்கி ஒன்னே ஒன்றக்கி கா எ ஃப்ரெண்டுட்ட பேசுன பேசி அத வச்சுட்டு ஒரு ஒன்னே முக்காக்கு தூங்கிருப்ப
செர் செர் செரி
ம் அதுதாங்க சர் தூக் க்குமே வரது காலம் எழுந்த வேல பாத்தே கிளீன் பண்ண எல்லாத்தையு சா ஆப்புல்லான் போய் தோச சுட போன அது ஏன் அந்த கொடுமைய கேக்குறீங்க நா ஏ அட்லி ம நேத்தே எங்க அம்மா சொன்னாங்க தோச கல்ல என்னா பண்ண கேட்டாங்க இல்ல நா ஒன்னுப் பண்ல அப்டி சொன்ன ஆனா உண்மையா நா தா தொரு ரொம்ப ஹீட் பண்ட்ட அது பயங்கர ஹீட் ஆயிச்சி இப்வே ஒழுங்கா தோச ஊத்தவே வராதுல்ல அந்த மாரி பண்ணிவுட்ட செரி இல்லவே நா ஒன்னு பண்லயே அப்டி சொல்ட்டு போயிட்ட ஏ செரி எங்க அம்மா சொன்னாங்க ரைஸ் காலி சாதலா எதுமே இல்ல நீ தோச ஊத்தி சாப்ட்டுக்கோ அப்டின்ட்டாங்க செரி சொல்ட்டு தோச ஊத்துனா நம்ப ஒரு ஐடியாவா நெனச்ச பெரிசா ஊத்துனாதான வராது சின்ன சின்னதா ஊத் துவோ சின்ன தோச ஊத்துனா வருன் சொல்ட்டு குட்டி குட்டியா ஊத்துனா அதுவு வர்ல ஓ கொடுமயே
டக்குனு தண்ணி தெளிச்றன்னு இது கல்லுல
அதெல்லா நா தண்ணி ஒரு சொம்பு தண்ணிய தெளிச்சு பாத்துட்டங்க உட்டா கொழம்பு கூட வைக்கலா அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்ட
ம் ம்
நேரம் சரி இல்ல ஏ தோசை வரல செரின் சொல்ட்டு எனக் கொழம்பு வேற எங்கம்மா நல்லா வச்சிந்தாங்க இன்னிகின் பாத்து கொழம்ப சூப்பு மாரி குஸ்ட்டு பத்துன்னுருக்க
ம் செரி செரி நானு இப்பந்தா ஒரு தோச சுட்டே வர்ல அது அ சட்டி சட்டி சரியில்ல கல்லு சரியில்ல
ஆ ஆ ஆ
அது சைடு ஃபுல்லா ஒரு மாரி ஆயிரு அது அது என்ன சொல்றது நைசா இல்லாம கொஞ்சோ தடிஸ்சா ஆயிரு அதுபுள்ளா சாப்டக்கூடாது அது ஃபுல்லா கெமிக்கல்தா நம்ம அந்த கல்ல தூக்கி போட்டு வேற கல்தா வாங்கன அது சாப்புட்டுகிட்டே இருந்தா
நீங்க அந்த ஒரு மாரி கருப்பு கருப்பா வருமே பேன் இது பேன் மாதிரி இருக்குமே எலாஸ் ஆ அதானே
இது நம்ம யூஸ் பண்ண கூடாது அத நம்ம சாப்ட்டுக் நமக்கு தெரியாது அத நம்ம அப்டி பண்ணி சாப்ட்டுக்கிட்டே இருந்தோனா நமக்கு வந்து ஆ புற்று நோய் தா வரும்
ஏனா அதெல்லா தவுத்துரு எங்க வீட்ல ஒரு தோசகல் வச்சிருந்தாங்கங்க நா பொறக்கறதுக் முன்னாடி வச்சிருந்தோ அந்த தோச கல்லு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ்ச த்துக்கு மா எனக்கே வந்து இருவத் எனக் ஒரு வய்ஸ் இருக்குன் வச்சிகோங்ள அது எவ்ளோ வருஷமா வச்சிருந்தாங்கங்க அதுக்கப்ரோ எங்க அத வந்து சரி வேணா சொல்ட் அதுவு தோ எங்க வீட்ல வந்து கட தோ பேன் மாதிரிலா வாங்க மாட்டாங்க தோச கல்ல தா யூஸ் பண்ணுவாங்க அப்புறோ யாரோ தோச கல் கல்லு குத்தாங்க அது யூஸ் பண்ற என்னாவோ பண்றாங்க பசிக்கிது வேற தூங்கணு வெளிய போற வேல இருக்கு அது வேற களம்பணு ஐயோ இவ்ளோ இருக்குங்க ஒரு நாளு இப்டின்றதுக்குள்ள கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள ஓடிடுது
ஆமா அதுவு வெயிலு வேற சரியான வெயிலா இருக்கு இன்னிக்கி
அதுதா யோசிக்கற இந்த வெயில்ல நா ஆல்ரெடி போய் கருத்து போய் கரு கரு கருன்னு வந்த கஷ்டப்பட்டு வின் வின் அ என்ன சொல்லுவாங் குளிர்காலமா அதெல்லா வீட்டுக்குள்ளே இந்து கொஞ்சமாச்சி மூஞ்ச பாதுகாத்து பொத்தி பொத்தி வளத்த புள்ள மேகலன்ற மாரி இருந்த இப்ப வெளிய போய் கருத்த புள்ள ஆய்ட
செரி
அதா என்னா பண்றது அப்டி யோஸ்ச்சிட்டுருந்த இந்த வெயில்ல போனா திரும்பி கருத்து பேய்டுவே பாக்லா நா இது தூங்கி எந்திரிக்கவே மணி ஆறாயிடு அதா பெரிய பிரச்சன இப்போ
வெயில போறது வெயில போறத விட நோய் வர்றதுதா பெரிய
ம் இன்ன நோய் வருங்க
இப்பல்லா நெறைய பேத்துக்கு நெறைய நோய் வருது நெறைய பேத்துக்கு லூஸ் மோஷன் ஆகுது
இல்லங்க உட்ருங்க தயவு செஞ்சு பிளீஸ் நா வந்து ஆல்ரெடி நெறைய மன உளச்சல்ல இருக்கே ஒடம்பு ஒலச்சல்லா என்னால தாங்க முடியாது அந்த மாரி டாபிக்கே அந்த மாரி கதுவே கதயே வேணா உங் உட்ருங்க நா வேனா உங்களுக்கு பா நல்லா ஒரு குட் எப்டி சொல்றது ப்ச் ஒரு உணர்ச்சி தனமா உற்சாகமா வேனா எதுனா நா பேசி சொல்லி தரேங்க கத்துக்கோங்க கிளாஸ் ஐயாயிரூபா தெரிமா
ம்ம்அது வேறயா
ஆனங்க
அது வேறயா
ஆமா நா உங்கள வச்சிதா ஆரம்பிக்கலான் இருக்க எப்டி வந்து எல்லாரு வாழ்க்கையில முன்னேற்ற இன்னொரு கிளாஸ் நடத்த போற
அதுக்குதா நறைய கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்பா
யாரு இன்ன வேணா கொண்டு வரட்டுங்க என்ன மாறி ஆளாலு வர முடியாது அதே
யாருனாலயு யாருனாலயு வர முடியாது
ம் ஆட்டோ பின்னாடியு எழுதலா போலயாமே அண்ட் உங்கள் நீங்க மூவிஸ் படோ நெறைய பாப்பீங்களா எப்படி
படம் தமில் பொடந்தா பாப்பே எப்பயாச்சு எதாச்சு இந்தா ஆ இப்ப நெறைய படோ வந்துருக்குல்ல பிளாஸ்ட்டு கருப்பு ஆ பரிமளான் கோ
ம்
அந்த மாறி சும்மா அன்னைக்கு அன்னைக்கு ரிலீஸ் ஆகற படோ அந்த ஒன் வீக்குள்ள பாத்துருவே
ஓகே ஓகே அது நல்ல விஷ்யோ அதல்லா நல்ல பழக்கோ
அ எப்பயாச்சுதான செலவு பண்ற எரநூறு ரூபா
அப்படியா செரி செரி
எப்பயாச் செலவு பண்றதுனால ப்ராப்ளம் இல்ல எப்பயுமே வேனா படம் படோன்ட்டு போயிட்டே இருக்க கூடாது அன்னைக்கு போயி ட்ரே தேட்டர்ல என்ஜாய் பண்ணோமா ஆ ஜாலியா ஒரு மூணு மணி நேரோ ஸ்பெண்ட் பண்ட்டு வந்துருங்க
எனக்கு மோஸ்ட்டா படம்லா பாக்க மாட்டேங்க போன்ல வச்சாலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாப்பே பாக்கணுமேன்டு பாப்பே நா லாஸ்ட்டா ச் என்ன டோ தேட் போன்லதா பாத்த போ எ தோணாது உக்காந்து அந்த படத்த ப்ரியா படம் பாக் பாக்கனுமா அப்டினு தோணாது ஆசயா உக்காந்து டௌன்லோட்லா பண்ணி வெப்பங்க என்ன பக் பாக்கதா மாட்ட அப்டியே அப்டியே அத பாக்கற வரைக்கு பாக்க உள்ள உக்காண்டனா பாத்துடுவ
செரி செரி அது அப்டிதா நானு நெறைய படம் டவுன்லோட் பண்ணி வைப்பே ஆனா பாக்க டைம் இருக்காது நமக்கு
ஆ உங்களுக்கு டைம் இருக்காது எனக்கு மனசுதா இருக்காது வேற ஒன்னு
சுச்சுவேசனு அமையாது அப்டி
ஓ ஆ நான் இப்பதிக் பெரி சுச்சுவேஷன்லல்லா இல்லங்க என்ன வா ஒரு டேக் க்கு இருவத்தி நாலு மணிநேரோ பத்த மாட்டிகிது பிளஸ் ஒரு நாலு மணி நேரோ எக்ஸ்டா குடுத்தாங்கன்னா நல்லாருக்கு
ஸ்ட்டா அவ்ளோதா அவ்ளோதா வேலக்கி போறவங்களுக்கெல்லா பதினெஞ்சு மணி நேரம் வேல பாருங்கன்றுவாங்க
ஓ ஆமா அப்ப வேணாங்க நானு க அப்றோ வருங்காலத்துல கஷ்டப்படுவே அதனால தவுர்த்தர்லா வேனா விட்ருங்க
ஆமா சும்மாவே பன்னெண்டு மணி நேரம் போட்டு ஒரட்டி ஒரட்டி அடிக்கிறாங்க இதுல இன்னு மூணு மண் நேரன்னா அவ்ளோதா டவுசர் கிழிஞ்சுடு
ஐயோ ஐயோ நீங்க நல்லா சமைப்பீங்ளோ
ம் அப்பப்ப சமைப்பே அ இன்ட்ரெஸ்ட் இருந்தா சமைப்பே சேடாருந்தாலு சமைப்பே
அ என்ன சமைப்பீங்க அதிகமா அதிகமா சமைச்ச சமையல்லா என்னது
ப்பேமுன்னா பிரியாணி
நல்லா சமைப்பீங்களா
ம் மட்டன் பிரியாணி நல்லா வரு சிக்கன் பிரியாணி அவ்ளோவா வராது
உண்மையிலு மட்டன் பிரியாணி நல்லா சமைப்பீங்களா
மட்டன் பிரியாணி சிம்பிள் தா ஆனா என்ன கொஞ்சோ டேஸ்ட்டு தா அதுக்கு தேவப்படுது
காரோ சாரோல்லா கரெக்ட்டா இருக்குமா
ம் அதுதா அங்க பிரச்சனை இருக்கு அதுதா கரெக்ட்டா போடணு கொஞ்சோ எதாச்சு ஒரு மிஸ்டேக் ஆயிர்ச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வராது அது ம மட்டன் பிரியாணி ம் எப்பயுமே இன்ன பண்ண தம் போட்டுதா பண்ணனு சும்மா குக்கர்ல பண்றோ குக்கர்ல பண்லா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டேஸ்ட் வரும் இதே தம் போட்டு பண்ணா ல் இப்பயுமே ஒரே டேஸ்ட்டு தா
நான் ஏப்ப லா நா சார் ஒரு ரீசன் அப்டி சொல்றது கடைசி வரைக்கு ஒரு நா ஒரு அஞ்சு வாட்டி சாப்ட்ருப்ப வெச் வ்ளோ பிரியாணி அந்த அஞ்சு வாட்டிலு தக்காளி சாப்பாடு சாப்புட்ற மாரிதா பிரியாணியு சாப்ட்டே எனக்கு நா சின்ன வயசுல சாப்ட்டுருக்க செரிங்ளா பிரியாணின்னா அத்தா பிரியாணி எப்டிதா சாப்ட்டுருக்கேன்னா எங்க ஊர் சைட்லருந்த பிரியாணி எப்டிருக்கு போனா அப்போ நா சின்ன வயசா இருக்கும் போது இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு குடுக்குறாங்க பார்ஸு ஆனா அப்டிருக்காது அப்ப வந்து பொட்டலோ கட்டுவாங்க பொட்டலோ கட்டி குடுப் தாங்க நூறு ரூபா தா அந்த ஒரு பொட்டலோ சொல்ட்டு பொட்டலோ கட் டுவாங்க ஒரு ஒரு இன் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபக இருக்கு என்னன்னா அப்ப வந்து நானு எங்க அப்பா எங்க அம்மா எ தம்பி எங்க பொன்னானு எனக்கு தெரியில அப்போ வந்து எங்க அம்மா வந்து சாப்புடக் கூடாது நான்வெஜு சொல்ட்டாங்க ஆனா எங்க அப்பான்னா பண்ணிட்டாரு வாங்கிட் வந்ட்டு மொட்ட அங்க போய் நின்னு சாப்புர்றாரு நா பாத்துட்டே எனக் கு வேன்னு சொல்ட்டு எனக்கு ஊட்னாதா போய் சொல்லுவே இல்ல அம்மாகிட்ட சொல்ட்ருவேனட்டு அப்போ ஊட்னாரு அந்த ஒரு அந்த ஒரு இன்னுமும் அந்த நெனைச்சு பாத்தா அந்த அந்த மூமெண்ட்ல அந்த டேஸ்ட் செம்மையாருக்கு
உ
அந்த மாதிரி ஒரு ஃபளே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் த நா போனான் நா நறைய சாப்ட்டுருக்கே எங்க வீட்ல சாப்ட்டுருக்கே கடையில சாப்ட்டுருக்கே பட் அது அதுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு
அது அதா ஒவ்வொரு வாட்டியு ஒரு ஒரு டேஸ்ட்டாருக்கு ஒரு ஒரு கடையிலயு ஒரு ஒரு டேஸ்ட்டாருக்கு நம்ம லவ் பண்ணி சமைச்சோன்னா அது நல்லா டேஸ்ட்டா வரு என்ன எந்த ஒரு டிஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு இருக்க கூடாது பக்கத்துல அதுதா முக்கியமானது அத அத விட பாட்டு போட்டு சமைச்சா இன்னு நல்லாருக்கு
நா ஃபுல்லன் ஃபுல் டிஸ்ட்பன்ஸ்சாவேதாங்க சமைப்பே
இல்ல அப்பிடி சொல்லல்ல அது ஊடால ஊடால வந்து வந்து எதாச்சு ஒண்ணு சொல்லுவாங்க பண்ணுவாங் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு அதுப்பு அதா நா சொல்றே அது நச நசன்ட்டுருக்கு நமக்கு அதனால தா நம் எப்பயுமே ட்டு போட்றுவே சவுண்டா வச்சுர்வே நா எ இஷ்டத்துக்கு மெதுவா இல் யாரையுமே இந்த வேலையு எந்த வேலையு சொல்ல மாட்டே டே வெங்காயோ நறுக்குறலருந்து தம் போற வரைக்கு நா மட்டு எனக்கு புடிச்ச மாரி நா செய்வே அப்பதா அது நல்லா வருதோ வல்லையோ நம்ம மனசுக்கு ஃபுல்லா கண்ரட் பர்சன்டேஜ் போட்டு பண்ணியாச்சு வருன்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு நெறய வாட்டி வந்துருக்கு வீட்ல விருந்து வக்கிறப்ப எல்லா வந்துருக்கு நல்லா இருக்கு அதெல்லா மூமந்த்
ஓகே
அது நல்லாதா இருக்கு ஒரு சில வாட்டி மட்டு அந்த உப்பு மட்டு கொஞ்ச கம்மியா இரு மத்தபடி எந்த ஒரு இதுமே இல்ல
ம் ம்
என்னா வண்ற சரி நா அந்தா ஒரு அஞ்சு நிமிஷ கழுச்சு கூப்டவா ஒங்களுக்கு
ஆ சேரி ஓகேங்க ஓகேங்க
சேரி வச்சர்றே
பாய் பாய்